டா
ஆ கேக்குது என்ன பண்ற
நானு கொல்லிக்கு வந்திருக்கே இதுல சம்ம சவுண்டா கேக்குது
கேக்குதா எனக்கு நீ பேசுறதலா ஸ்லோவாதான் கேக்குது அப்ப அம்மா செல்லுலருந்து பேசுனா நல்லா கேக்கும் போல இருக்கு இல்ல
ஆமா ஆமா
உம்ம் சாப்ட்டிங்களா சாப்பாடுல்லாம் செஞ்சுட்டீங்களா
சாப்பாடெலாம் எதுவு செய்ல காலை அவங்கலாம் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சோம் ஓட்ஸ்ஸூ சாட்டுட்டு அப்புறோம் ஒரு இது ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது அத சாப்ட்டு வந்தோம்
உம் இது பேர் வரமாட்டேங்குது அ ஓட்ஸ் கம்ப்ளீட்டா ஃவைபர் கிருத்தி அதனால தா இலைக்கிற போல இருக்கு
நா எங்க சாப்புறேன்
நீ ஒ நீ தீயா
அது சாப் டுவோம் அது என்னைக்காவது ஒரு நாள் சாப்டுவேன் ஏனா காலைல காலேஜ்
ஆனா நீ சாப்டலாம் ஒல்லியா இருக்கல்ல ஒல்லியா இருக்கிறவங்க இழக்க குண்டாகுறதுக்கும் குண்டா இருக்கிறவங்க இழக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஓட்ஸூ தெரியுமா பாப்பாவுக்கே அவுங்க டாக்டர் இருக்காங்களா எனக்கு பாத்த டாக்டர் ஷகியக்கா
உம்
அவுங்க சொல்லுவாங்க ஓ பொண் ஓட்ஸ் மாரி ஒரு சூப்பரான ஃவைப்ரஸ் ஃபுட் எதுவுமே இல்ல ஓட்ஸ் குடு உன் பொண்ணுக்கு ஓட்ஸ் குடு உன் பொண்ணுக்குன்னுவாங்க
தே
பார்லி அரிசி கெடையாது அது தெர்ல எனக்கு கீர்த்தி
அது அரிசி என்ன அரிசி அது ஓட்ஸ் ல
ஆ சொல்லு
ஓட்ஸல என்னது இருக்கும் என்ன கிரைண்ட்ஸ் இருக்கும்னு கேக்குறே
இல்ல எனக்கு அது தெரியல
அ ஆ பட் ஆனா நல்லா இருந்தது எனக்கு செரி பாலாதா எடுத்துக்க மாட்டேனு எப்பயாவது வீட்ல இருந்தனா அத சாப்பட்டுதுன்ன கொஞ்சோம் சாப்டுவே
அதா அது வந்து ஃபில்லிங்கா இருக்கும் ஆக்சுவலா ஃபில் ஃபில்லிங்கா இருக்கும் அது கொஞ்சோம் சாப்ட்டாலும்
சேரி அப்டியா சாப்றோமேக்கா சாப்ட அன்னைக்கு ஜூஸ் ஏதாவது போடலான்னு பாத்தேன் செரி துணி துவைக்க போய்ட்டனா சும்மா உக்காந்துக்கு ஏதாவது செய்வோம்னு இல்ல எப்ப ஃப்ரீயா இருக்கோம் எப்ப ஃபோன் எடுத்து காதுல வச் சுக்கலாம் எப்ப போன் நோன்டலாம்னே இருக்குது சும்மா இருக்க டைம்ல ஏதாவது சின்ன சின்ன வேலய முடிக்கலாம்ல அதெல்லாம் செய்யாது
உம் உம்ம்
க கண்ணம்மா கண்ணம்மா வேற கேள்வி கேக்கும்னு நெனைக்கிறே பில்லு பிடுங்க வன்ட்டு ஃபோன எடுத்து காதுல வச்சுக்கனது
அப்டியா அவ அவங்களும் வந்துருக்காங்களா
ஆமா ஆயா நானு முத்தி
சேர்ரி சேர்ரி
வேலலாம் முடிச்சுட்டியா
ஆ வேல எங்க காலேல எழுந்து துணி துவைக்கலாம் போனே அம்மா துணி துவைச்சாங்க நா அலசி போட்டே வந்து தலைல எண்ண தடவி எல்லாத்தையு துணி ரெண்டு நாள் துணி எதுவு மடிச்சு இருந்து எடுத்து வெக்கல அது எல்லாத்தையு எடுத்து வச்சு இப்பதா முடிச்சிருக்கறேன வீடு அப்டியே கிளீன் பண்ணி வந்து விளக்கு தட்ட எடுத்துன்னு வந்து வச்சி ஆ விளக்குத்தட்ட எடுத்துனு வச்சுட்டு வீட்ட பெரிக்கின்னு வரணு பசங்க இன்னு எந்திரிக்ல பசங்க எந்த வேல இருக்குது ஆ
ஓ அத்தான் வேலைய முஸ்சுட்டுக்கற லீவா தெரிஞ்சிருந்தா அம்மாவ நா அங்கயே வுட்டு வந்துருப்பே ஆ எதாவ்து சவுண்டு கேக்குதா
ஆ கேக்குது பில்லு புடுங்குற சவுண்டு கேக்குது
ரொம்ப வா
இது எங்கன்னா அம்மாவ ஒரு ரெண்டு நாளு இங்க வுட்டுருக்கலாம்ண்டி ரெஸ்ட் எடுத்த மாதிரிந்திருக்கு ண்டி அதுக்கு ஆ ரொம்பவே எளச்சு போச்சு கஷ்டமாருந்தது ஆமா எப்டி இருக்குன்னு பாத்துன்னு மாத்ரைய வாய்ன்னு வந்த்ருக்கு அம்மா
இப்போ நான் இங்க வந் அம்மா வந்ததுக்கப்றோம் தா மெசேஜே போட்டாங்க நேத்துனா சொல்லிக்கிறாங்க கம்பெனி போனவங்களுகெல்லா நேத்து எங்க டீம் போல டெஸ் டிங் டீம், பேக்கிங் டீம் மட்டும் போயிருந்தாங்க அவுங்க கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்க நாளைையிலேந்து வேல ஆரம்பிக் க்கணு எல்லாருக்கு வைக்கணும்னாங்க அதுதா ஆனா லீவ் எப்பமே லீவ்வு வுடுவாங்க
உம் ம்
அது இது டாட்டா இருக்குல்ல டாட்டா அவுங்க எதோ ஆடர் தர போறாங்க அப்டின்ற மாரி ஆடர் டீம் வந்தாங்க குடுத்துருவாங்கதா நெனக்கிறே அது வந்துச்சுன்னா ஐயோ லீவே விட மாட்டாங்க
உம்
கடுப்பாகுது
சரி சரி
உம் அப்றோ என்ன செஞ்ச சாப்பாடு எதுவுமே செய்யலியா மணி இன்னா ஆவுது
காலைல அப்பாவுக்கு தேங்கா சட்னி அரச்சு தோச ஊத்தி குடுத்து அமச்சிருக்காங்கன்னு நெனக்கிறே செரி தின்க்க ஆ கெளம்பிட்டாரு அவருக்கு வந்த்ட்டு இப்போ அத வச்சிட்டு பசங்களுக்கு இட்லி இல்ல தோச ஊத்தி தர வேணு தா எப்பயுமே இந்நேரோ தா எழுந்து சாப்ட்டுருங்க காலைல ஏழரைக்கெல்லா எழுப்பி வுட்டு சாப்பாடு எட்டு மணி எட்டே காலக்குள்ள சாப்ட்டுருங்க கொஞ்ச நேரோ ஒரு கால் மண் நேரோ இருவது நிமிஷோ வுட்டுட்டு எட்ட முக்காக்கா குளிக்க வச்சு அப்டியே கெளப்பி கூட்டின்னு போவே
ம் இன்னக்கிட்ட இம்மா நேரோ ஆவுது
ஆ இன்னு தூங்குறாங்க சளி புடிச்சிருக்கு
ஆ
அது வந்துட்டு என்னா ஆவுதுன்னா ஒடம்பு ரொம்ப ஏதோ அவனுக்கு பண்ணுது மருந்து வேற போட்டு விடுறோமா அது புள்ளக்கீ தலைய தூக்க முடில போல எனக்கே இப்ப அப்டிதா இருக்கு என்னான் தெர்ல தல ரொம்ப பாரமா இருக்கு
ம்
கடுப்பா இருக்கு
சாவுத்துக்குள்ள சரியாயிடு ஒன்னு ஆவாது புடுங்கு
ம் தெர்ல அது இன்னைக்கு எங்க ஆயா துணி ஊற வச்சுருந்தாங்க தொவச்சுட்டே இப்பதா காலைல
நித்தியா சொல்றா கைய கிழிச்சிக்கிறன்ச்சா அதனால சொன்னே எந்துர்த்து பத்தியா
ம் எழுந்துட்டாங்க ஆயாக்கிட்ட கொஞ்சின்னு இருக்காங்க
ம் ம்
ஐயோ நேத்துதா அவங்க வந்தாங்க அவங்க வீட்டு தட்டு நம்ம வீட்ல இருக்குது குத்தனுப்பணு நெனச்சே மறந்துட்டே தோ அங்க பெரிய ஓரவத்தி இல்ல
அவுங்குலா
அவுங்க ம்
ம் அப்பறோ அது நேத்து ட்ரஸ்ஸு எதுக்கு நேத்து பொடவைலா குடுத்தனுப்பிருக் ருக்லால எது ஆரி போட்ணுனியே
ஏ நா எங்க பொடவயே எடுக்ல பொடவய குடுத்தனுப் பொடவய குடுத்தனுப்னா எனக்கு புரியவே இல்ல நா தா துணியே எடுக்கலன்றல
அப்றோ எப்போதா இன்னு தா எப்போதா இந்த நாத்து கெழமயாது போயி எத்துனு வந்துரு
இன்னு எடுக்காததா இருக்கே எப்ப எடுத்து எப்ப தைக்கறதுனு தெரில இந்த பாப்பாவுக்கு தா செரி சிம்பிளா ஆரிய போடுணு நீனு கிராண்டா குடு கிராண்டா குடுனு சொல்லினு ஒக்காந்துருக்கு
நீ எதாவ்து ஒன்னு சி முன்னாடியே சொன்னாதான அப்றோ அது லேட்டாக்கிடும்பாரு அதனால சொல்றே
அப்டியா எப்டியாருந்தாலு ஓங்கிட்ட நீங்க தா எடுத்துனு வந்தே தர போறீங்க நா போட்டுக்க போறே புரிதா அந்த ஒரு தைரியத்துல இருக்கே நானு
அது சொல்லலக்கா நம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்ட் ட்டா நம்ப செய்யறதுக்கு அழகா அதுல இப்ப முன்னா நாளே தச்சிட்டோனா இல்ல இன்னொரு எதாது செய்லான்ட்டு எதாது தோணுல அப்டி சொல்றே நானு நமக் சீக்க ஆவுட்
ஏ அந் ஒன்னு ஆக்ச்சுவலா கல்யாண பிளவுஸ் கெடையாது இது புரிதா எனக்கு வந்து ரொம்ப இதுவா வேணான்றே நானு எனக் நா எனக்கு எப்டி சொ சொல்றது ஆனா ரொம்ப ஆசயாருந்துது ஆஃப்சேரி கட்ணுனு அந்த கனவுல மண்ண வாரி போட்
யாரு
அதனால வன்ட்டு எனக்கு பெருசா இல்ல சிம்பிளா கட்டிக்கிணு இதுவா போய்க்குணுன்தா எனக்கு
வேணான்ற
அ இல்லம தெரில எனக்கு என்னமோ ஒரு ஒரு தெர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லனு சொல்ல முடியாது எனக்கு தெரியிலடா எனக்கு நம்ம எதுக்கு வாங்கி இது பண்றதுக்கு இவ்ளோ வெல போன்னு வரன்ல அதுகப்றோ அதுக்கு நித்தியு வந்து போட்டு தருவோ அது புள்ளைக் காசு கூடோ கு உண்மயாவே எ கிட்ட கெடையாது அதா உண்ம இப்ப நா ஆ இப்ப வந்து நம்போ இந்தோ இப்ப இது கால் பேசுறோ
அடுத்த வாரோன் வச் சம்பளோ போட்டுருவாங்க நா எடுக்கற நீ பொறுமையா கூட குடு எது பிரச்ன இல்ல நா எத்து தாரே ஹாஃப் சேரிதா
ஹாஃப் சேரி நீ எடுத்து நா என்னா பன்ன போற
ஒனக்கு எடுக்கறன்ற எனக்
ஆமா இப்ப நா ஆப் சேரி கட்டிக்கிறன் நா ஒகிட்ட சொன்னனா
ஆ அப்பின்னா பொடவ எடுக்கப் போரியா செரினாவோ எடுத்துக்கோ
சிம்பிளாதா எடுக்கலான் இருக்க நீ வேணா எடுத்துக்கோ சூப்பரா ஆயிரத் ஐநூறுவாக்குள்ளலா நீ கேக் கற மாதிரியான இது இருக்கு
எனக்கு தோணுது ஒன்னு இப்ப எடுத்தா ஒரே ஒரு வாட்டி தா போட்னு அதுகப்றோ போட முடியாது எதுக்கு நம்ம சுடிதாரே எடுத் தர
ஃபங்க்ஷனுக்குமே எந்த ஃபங்க்ஷனுக்குமேவா போட மாட்ட சொல்லு
வுட்டு ஃபங்க்ஷனுக்கு தா போவே நா அதுக்கே வா எல்லாத்துக்கு போட்டுப்ப
ஏ எடுத்துக்கோ ஒன்னு எடுத்து வச்சிக்கோ அழகா இருக்கு நானு இதே மாரிதா எது எதுக்குன் சொல்லி தா எடுக்காமலே வச்சிருந்து இப்ப ஃபீல் பண்ணி கெடக்கற இப்ப கட்டணுனு ஆசையா இருக்கு ஆனா கட்ட கட்டறதுக்கு வெ வாய்ப்பு கெடைக்காம இருக்கு புரியுதா அதே மாரிதா எதுக்கு கல்யாண்த்துக்கு லெகங்கா லெகங்கானாச்சு எங்கன்னா ஒரு லெகங்கா எடுத்திருந்தனா சூப் பரா இருந்துருக்கு
ஆமா பொடவ கட்டிட் வர்ல
புரியுதா
ம் பேசாம நீ அப்ப இதுக்காது ரென்ட்டு காது ஏதாவது கெடச்சிந்து எடுத்து போட்டு இருந்துருந்துக்லா
ஆ ரென்ட் காவது அப்பல்ல தெரியல இல்ல நமக்கு எனக்கு சொல்றதுக்கு உண்மயாவே யாருமே கெடையாது எனக் அப்பலா யாரு இருந்தாக நீங்களு சின்ன பசங்க நிலுகுஞ்சி பொறந்திர்ந்தாலு அந்த நிலுகுஞ்சியாவது சொல்லிருக்கு அம்மாவுக்கு அம்மா நீ போடு அம்மா உனக்கு அழகா இருக்கு அம்மானு சொல்லிருக்கு எ நிலு குஞ்சி அழகு பட்டாணி எவ்ளோ அழகா சிரிக்குது பார் தங்கோ எ தங்கோ குட் மானிங் ஹாவ நைஸ்டே புஜ்ஜீ ஐ லவ் யூ சோ மச் ஹாவ நைஸ் டே எழுந்த ஒன்னே பொம்மயலா எடுத்து வச்சுன் உக்காந்துனாரு
கால்யே வெளாரத்துக்கு
ம்க்ம் இது இப்ப இத உரு உரு உருவி
உருவு உருவு உருவுன்னு உருவி பல்ல வெளக்கி தோச ஊட்டி அதுக்கப்பறமா போயி அவருக்கு வந்து நாங்க வந்து குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு இழுதுனு போனு
இழுதுனு போய்டு அழுவாம போறா
ம் புரியல என்னது
எதோ பேசுறா பாரு
ம் ஹம்
நித்தி நித்தி நித்தி ஈக இங்க வாயே இ ந்தடதுல இருக்கிற கொடியலா புடுங்களா இங்க இருக்கற கொடிய புடுங்களா
போய் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு வா வரணு ஓடுங்க
அக்கா
ம் சொல்றா
இரு பண்லாமா
என்னது
அப்றமா பண்லா
சொல்லு செரி ஓகே இரு நா பண்றே இரு